வணக்கம் தோழரே ஆ கேக்குது தோழரே நா பேசுறது கேக்குதுங்களா செரிங்க தோழரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம் வந்துட்டு ஒரு வெயில்லாகட்டும் இல்ல வந்து மழையாகட்டும் மாறிக்கிட்டே இருக்கு இந்த மாரி சமையங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சோ வந்து அவுட்டரா இருக்குற வீடுல வந்து குடியிருக்குறவங்கோ கொஞ்சோ காடா காடு இருக்கு பின்னாடி அந்த மாரி குடியிரு இருக்கற வீட்டுல எல்லா வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்துட்டு பூச்சிகள் வந்து வரோ ஒரு பூரானாகட்டும் ஒரு பாம்பாகட்டும் அந்த மாரி நீங்க ஏதாது பாத்ததுண்டா அதோட அனுபவங்கள் ஏதாது இருந்தா பகிருங்க தோழரே
அதாவது வந்து அவுட்டராக ஏயா அவுங்க வீடு வாங்குவார்கள் என்றால் சிட்டிக்கு வந்து கொஞ்சம் தூரமாக இரு இருக்குறது அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கும் ஏனென்றால் நிம்மதியாக இருக்கும் என்று எந்த சவுண்டும் இல்லாமல் நிம்மதி யாக இருக்கலாம் என்று அவர்கள் வீடு அதிகோ அவர்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மைண்டு எப்பயுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும் காடு மரங்கள் செடிகள் கொடிகள் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீட வந்து தனி கொண்டு இருக்கலாம் அப்டின்றது வந்து அவுங்க நெறைய பேர் அத லைக் பண்ணுவாங்க என்னா நா இல்ல எனக்கே அது ரொம்ப புடிக்கும் தோ ழரே அந்த மாரி நெறைய பேருக்கு அது புடிக்கும் சொல்ல போனா அந்த வந்து அதுல என்ன அவுங் க இது பண்ணுவாங்கன்னா அது ஸ்டாடிங்ல நல்லா இருக்குமே தவிர இந்த மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இரு கட்டும் மழைக்கலத்தில வந்து மழை வந்து விட்டது என்றால் மழை அடிக்கும் அதுக்கப்றம் வந்து நம்மளுக் கு நம்ம இங்கருந்து நியூஸ் நியூஸ் பாத்துக் கொண்டிருப்போம் அதாவது இங்கருந்து நாம் நியூஸ் சேனலில் நியூஸ் பாத்து கொண்டிருப்போம் தோழரே அப்பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும் ஏதாவது கடைகள் மூடப்படுகிறது அதாவது சீக்கிரமாக போய் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்டின் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும் அப்போழுதான் அவுங்க போவார்கள் தோழரே அதுவெரையு அவுங்களுக்கு தெ எதுவும் தெரியாது ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஏனென்றால் வியாபாரம் செய்ரவராக இருக்கட்டும் அத சொல்லிவிடுவார்கள் அவர்கள் சீக்கிரமாக வாங்கிக் கொள்வார்கள் மழை காலமாக இருக்கட் ட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் அதாவது அவுட்டர்ல இருந்து நம்ம சிட்டிக்குள்ள வந்து வாங்கிட்டு போறது வந்து அவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது அது ரொம்ப தூரமாக இருக்கும் நான் நா சொல்லப்போனா அது ஒரு நல்ல வாழ்க் கையாக இருந்தாலும் இது இது தான் அதோட அ எப்டி சொல்றதுன்னா டிசப்பாயிண்மெண்ட் இன்றது இது ஒன்னுதான் தூரமாக இருக்கும் அவுங்களுக் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் மருத்துவ அத்தியாவசிய தேவையாக இருக்கட்டும் சா பாட்டு தேவையாக இருக்கட்டும் ஏதாவது தீந்துவிட்டாலும் அவர்கள் வந்து து அவுட்டராக இருக்கறதுனாலோ அவுங்க வர்றதுக்கு அதாவது அந்த எடத்துல இருந்து அவுங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வறதான் அவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே தவிர மித்தபடி அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும் நீங்க சொல்ல போனா அந்த காட்டுல இருக்கறதுனால காட்டுல பெரும்பாலும் காட்டோட வீடு எதுனா பூச்சிகளுக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தான் காடு வீடு சொல்ல போனா நம்மளுக்கு காடு வீடு இல்ல அது வந்து அழிச்சிட்டாங்க நெறைய பேர் காடு வீடா மாத்டாங்க அதாவது அந்த பூச் பூச்சிகள் அந்த கரையான்கள் இருக்கட்டும் அது அது கம்பல்சரியாக வந்துதான் தீரும் ஏனென்றால் அது வீட்டில் அதுதான் இருக் கும் சொல்ல போனால் அதாவது இந்த பூச்சிகளா அதா இருக்கட்டு கல்யாண நம்ம இன்னதா பண்ணாலும் அது வந்து தா தீரும் சில சில பேர்கள் வந்து காட்டுக்குள் வீ டு கட்டீர்க்கறத் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாப்பார்கள் விலங்குகள் அவங்கள்க்கு ரொம்ப பிடி கும் விலங்குகள் புடிக்கறதுனால தா அவங்க வந்து அந்த காட்லயே இருப்பாங்க இந்த குருவிகளாக இருக்கட்டும் அந்த பறவைகளாக இருக்கட்டும் இந்த மான்களாக இருக்கட்டும் அதை வந்து இவரு பாத்து ரசிச்சு கொண்டிருப்பார்கள் மேல இருந் து அதாவ்து வீடு மேல் ஃப்ளோரிலிர்ந்து அவங்க பார்ப்ப பாப்பார்கள் காரிடார் பால்கனியிலிர்ந்து நி ன்று பார்ப்பார்கள் அதுற்காகவே நெறிய பேர் அதை வாங்குவார்கள் ஆனால் அவங்ள்க் ஒரே ஒரு கஷ்டம் என்னவென்றால் எ தாவ்து வாங்கணும் என்றால் அத்யாவசிய தேவை பொருள் காலியாகிவிட்டதென்றால் அவங்க வந்து அங்கிருந்து ரொம்ப தூரம் சிட்டி குள்ள போய் வாங்க வேண்டியதா இருக்கும் அது ஒன்று தான் அவங்களுக் கவலை தோழரே நீங்க சொன்ன மாரி பூச்சிகளாக இருக்கட்டும் வேற ஏதாவது விலங்குகளாக இருக்கட்டும் அது இருக்குமே தவுர அவர்களுக்கு அவ்ளோ பெரு சாக தெரியாது சில பேர்கள் வந்து அது பெருசாக தான் தெரியும் ஏனென்றால் சில பேர்களுக்கு பூச்சிகள் புடிக் காது சில பேர்களுக்கு பிடிக்கும் அவர்கள் வந்து பெரும்பாலும் யாருக்கும் பூச்சிகள் புடிக்காது இந்த விலங்கு இ ப்டி சொன்னா விலங்கை நேசிக்கறவர்களுக் வந்து அதுவும் ஒரு உயிர் தான் அப்டி என்று அதையும் வளத்துக் கொண்டு போகிலாம் அப்டின்றவர்கள் மைண்ட் செட்டும் இருக்கிறது அதாவ்து வந்து விலங்குகள் வந்து பூச்சிகள் தான அப்டி சொல்ட்டு நெறைய பேருக்கு புடிக்காமலியா இருக்கலாம் தோழரே
கண்டிப்பா ரொம்ப செரியா சொன்னீங்க தோழரே ஏன்னா வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு அந்த மாரி இருக் கற எடத்தையும் வந்து விரும்புவாங்கள் இப்ப வந்து நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பல வேறு எடத்துக்கு வந்து பயணம் செஞ்சு போனோ எடத்துல ஆ எப்புடி சொல்றது வீடெல்லா வந்து பாத்தீங்கனா அருகாமைல இருக்காது இப்ப நம்ப வந்து ஒரு சிட்டில எப்டி நமக்கு ஏதாவ்து ஒரு எமர்ஜன்சி ஒரு ஆத்தரோ அவசரோ அப்டினா பக்கத்து வீட்ல இருக்கற ஆளுங்கள நம்ம வந்து கூப்புடுவோ ஆனா அந்த எடத்துல வந்து வீடுகள் அப்டி கெடையாது இப்ப ஒரு வீடு இருக்கு அ ப்டின்னா அந்த வீடு கொஞ்ச பெருசா தா இருக்கு நல்ல ஒரு தனி வீடு தா பெருசா இருக்கு அபார்ட்மெண்டு வீடு மாரி எல்லா கெடையாது அத விட்டு ஒரு ஒரு கிலோ மீட்ரு கேப்பு விட்டு அதே மலைல தா மலைலயு கட்டிருப்பாங்க உங்களுக்கு நா நம்ம ஒரு சிட்டில இருக்கற மாரி ஒரு சாதாரணமான தரை வந்து அங்க இருக்காது எப் பவுமே நீங்க மலைப்பகுதி வந்து போய்ட்டீங்க அப்டினா ஒரு ரோட்ல நீங்க நடக்கறதே வந்து ஸ்டேபிளா நடக் க முடியாது ஆமா நடக்க முடி யாது நம்மள பின்னாடி யாரோ இழுக்கற மாரி யம் அ நெட்டலு குத்தலமா தா இருக்கு நம்மளே வந்து கொஞ்ச
இரவு டைம்ல இன்னு கஷ்டமாக இருக்கும் போறதுக்கான் அ எதுனா தேவை போக வேணா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ம்
நாங்க வந்துட்டு இந்த மாதிரி போய்ட்டு செரி எங்கயாவ்து சாப்பட்றக்கு போலாம் மொதல் வந்து நாங்க எப்பவுமே இர வு நேரத்துல தா இந்த மாரி பழைய எடத்துக்கெல்லாமே வந்து போவோ செரி வண்டி எல்லா இது பண்ணிட்டு கொஞ்ச ஃப்ரஷ் ஆயிட்டு அ நாங்க வந்துட்டு செரி சாப்பட்றக்கு போலா அப்டின் நடக்க போ போதெல்லா ஏர்றதுக்கே வந்து நடக்கறதுக்கே கஷ்டமா இருக்கு நம்ம சாதாரணமான தரைலிருக்கற மாரியே இருக்காது ஆ னா எங்க ஊருக்கு வந்ததுக்கப்பறோ தா அப்பாடி ஒரு சாதாரணமான் தரைக் வந்து வந்துட்டோ அப்டிங்கற மாரி ஒரு இதே இருக்கு அந்த மாரி இருக்க ஒரு எடத்துல வந்து அவுங்க வீடு கட்றம் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ப ஒரு எடத்துலருந்து பாக்கறோ ஸ்டே பண்ணிருக்க எடத்துலர்ந்து பாக்கறோ அப்டின்னா மலைல வந்து வீடு கட்டிருப்பாங்க இங்க ஒரு வீடுருக் குன்னா ரொம்ப தூரங் ஆ இல்லைனா அதுக்கு மேல இருக்கற ஒரு எடத்துல தா வந்து இன்னோரு வீடு இருக்கு எப்பவுமே வந்து பக்கத்துல பக்கத்துல வீடே இருக் காது இந்த மாரி பாக்கும்போது நா நெனைப்பே ஆத்தரோ அவசர்ன்னா இவுங்க யார கூப்புடுவாங் க ஏன்னா வந்துட்டு அது அவங்க தனிமைல இருக்கறது ஓகே எங்கணவுரு எ கணவரு வந்து பாத்தீங்ன்னா அத நெனைப்பாரு நமக்கு இப்ப இருக்கறதுக்கு இப்டி ஓகே நம்ம வயசான பிறகு வந்து இந்த மாரி எடத் துல வந்து கொஞ்சோ வீடு வாங்கிட்டோ இல்ல ஒரு நெலம் வாங்கி ஃபியூச்சர்ல வீடு கட்றோ அப்டின்னா நம்மளோட ரிலாக்ஸ் ஆனா அந்த இத வந்து கழிக்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு நல்ல ஒரு எடம் அப்டின் சொல்லி சொல்லுவாரு அந்த மாரி நெறைய பேர் அந்த மாரி விரும்பி வந்து அவுட்டர்ல போறாங்க அது வந்து தப்பு கெடையாது ஆனா ஒரு ஆத்தரோ அவச ரோ அப்டிங்கும் போது யோசிக்க வேண்டியதா இருக்
ம் ஆமா நீங்க சொன்னது ரைட்டு தா ஏன்னா நெறிய பேர் வந்து வாழ்க்கைய முடிச்சதுக்கப்றோ அந்த வயசான காலத்துல வந்து அந்த மாரி அவுட்டர் லாங் இருக்கறது வந்து நிம்மதியாக இருக் முதியவர்கள் என்றால் அவர்கள் வந்து நெறைய அதை தா விரும்புவார்கள் இப்போ வயசானவர்களுமே இருக்கலா நெறைய பேர்களும் அதுதா விரும்புறார்கள் அதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுதா நா முன்னாடியே சொன்ன மாரி அது தூரமாக இருக்கு ஏதாவது அத்தியாவசிய தேவையாக இருந் இருந்தாலு நீங்கள் சொன்னிங் இரவுகளில் மழை மழை நேரத்தில் நம்ம நடக்கும்பழுது அந்த அந்த பாதை என்றது வந்து நம்மளுக்கு சீராகி இருக்காது அது ஒரு மாரி சரடாக இருக்கு நீங்க சொ ல்லிங்க உங்களுக்கு பிடித்த இழுத்த மாரியு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி கல்லு மண்ணு நெறைய இருக்கு அந்த அதாவது நெறைய பேருக்கு வந்து அந்த காடு தெரிந்தவங்களுக்காது அது எதாக இருக்கு இந்த காட்டுல வந்து இதுருக் இந்தப் பூச்சிகள் தா இருக்கிறது பெருசாக பாதிப்பில்லை நம்ம தெரியாத புது புது ஆட்கள் போம்போது அது என்னன்னெருக்கு நம்மளுக்கு தெரியாது எப்படி போவது என்று நம்மளுக்கு தெரியாது தெரிந்துவிட்டால் நளுக்கு ஈசி தா அது தெரியாத அளவுக்கு நான் சொல்லகிறேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது இரவு நேரத்தில் போகும்போது மிகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இருரவு நேரத்தில் சுத்தமாக வெளிச்சம் இருக்காது அந்த டைம்ல தான் அந்த விலங்குகல்லா வெளியே வரும் சொல்லுவாங்க நெறைய அதாவது அட்டாக் பண்ற மாதிரி விலங்கல்லாம் அத வந்து தெ முந்தவர்கள் வந்து நன்றாக பார்த்துக் கொண்டு போவார்கள் தெரியாதவர்கள் இன்னும் கஷ்டம்தான் வயதில் ம் மூர்த் முதிந்தவர்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம் தான் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது சேஃப்டிக்கு வேற யாரா கூட இருந்தால் துணைக்கு வந்து வ அதாவது இளமையாக இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் வந்து அவர்களை பார்த்துக்கொள் மாறி யாராது இருந்தால் அவர்களு மிகவும் ஈஸியாக இருக்கு அது சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப அதுலயும் வந்து பாத் தேன்னா இப்ப இருக்கிற ஒரு நமக்கு ஒரு உர பிரிரஷர் ஆகட்டு இல்லன்னா வந்துட்டு நெறைய பேர் நெறைய ஒரு தொழில் பண்றதாகட்டு இல்ல வேலை பாக்கறது ஒரு ஐ டி எந்த ஒரு வேலயு வந்து எடுத்தாலு நமக் கு வந்து வேலைப்பளு வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஃப் பண்றதுக்கு கூட வந்து இந்த மாரி மலைய எடங்களுக்கு வந்து காசு இருக்கிறவங்க அங்கேயே வீடு வாங்கி சரி நம்ம வந்து இங்க வீடு இருக்கட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டிய வந்து நம்ம தங்கி ரிலாக்ஸ் ஆகிட்டு போலா அப்படிங்கிறவங்களு இருக்காங்க இல்ல நம் வந்து பியூச்சர்ல இந்த மாரி வந்து வீடு வாங் லா நம்மளோட வயதான காலத்துல வந்து இங்க கழிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களு இருக்காங்க இல்லைங்களா
ஆமா தோழரே நெறைய பேர் அதுதா இப்ப நெனைக்கிறாங்க ஏன்னா வந்து சிட்டி லைஃப் வந்து எப்டி சொல்றதுன்னா நெறைய பேருக்கு வந்து நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிட்டி லைஃப் ஓகே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நெறைய பேர் வந்து இயற்கையா இருக்கிறதுனா நல்ல புடிக்கும் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து இயற் கையோட இயற்கையா இருக்கிறது வந்து நெறைய பேருக்கு பிடிக்கு சிட்டி லைப் வந்து அதோட அதுக்கு இதுக்கு ரொம்ப மாரு பட்ட நெறைய டிஃரன்ஸ் இருக்கு ஏனென்றால் இங்க எப்பொழுது சத்தமாக இருக்கும் பக்கத்திலே வியாபாரிகள் இருப்பார்கள் கடைகள் இருக்கும் நம்மளுக்கு தேவையானது எதுவ இருந்தாலும் வாங்கலாம் அதாவது அந் அந்த எடத்துக்கு போன ந தேவையானது எதுவும் வாங்க முடியாது அது இல்லாமல் அது ஒரு தனிமையாக இருப்பதும் இனிமையாக இருக்கும் அது இந்த இடத்தில் வந்து எல்லாரும் இருந்தாலும் கொஞ்சம் பிரெஷர் ஆகும் கொஞ்ச டென்ஷன் ஆகும் எப்டி சொல்ல இந்த சத்தம் அதெல்லாம் வைத்துக்க கொண்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த இடத்தில் சத்தம் எதுவும் இல்லாதனால அது வந்து நெ றைய பேர் லைக் பண்ணுவாங்க அதுக்கு இதுக்கு வந்து நெ றைய டிஃப்ரன்ஸ் இருக்கு சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழரே இதே வந்துட்டு நம்ம இங்க வாழ்ந்துட்டு நம்ம அங்க போய்ந்து கொஞ்ச நாள் தங்குறோ கொஞ்ச நாள் நம்மளட வயதான காலத்த வந்து களிக்கிறோ அப்படிங்கும்போது அது பெரிய விஷ் மா தெரியாது இதே வந்துட்டு ஒரு காட்டு பகுதியிலயே வந்து பொறந்தவங்க வாழ்ந்தவங்க அ இப்ப வந்து ஒரு இளம் வயதில வந்து இருக்காங்க சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து அங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ல ஒரு சோர்ஸ் கெடையாது அந்த மாரி இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு இள தரமுறை ஒரு இருவத்திஞ்சு இருவத்தி நாலு வயசு அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்டினா உங்க சிட்டியநோக்கி தா வந்து வருவங்க
ஆமாம் தோழரே ஆமாம் அது என்னமோ உண்மைதான் சிட் டிய நோக்கி வரும்போது அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும் அப்பொழுது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு காட்டுக்கு போம்போது எப்படி புது சாக இருக்குமோ அது மாரி இவங்களுக்கு வந்து இந்த சிட்டிய வரும்போது அந்த அவனுங்கோளட பயன்பாடுகள் அவனு களோட கல்ச்சர் எல்லாமே மாறுபட்டு இருக்கும் அதாவது நம்ம வில்லேஜ் சைடெல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு முதல்ல போற க்கு முன்னாடி வந்து அவங்க கை கால்களை வந்து நன்றாக கழுவி கொண்டுதான் உள்ள போவார்கள் ஆனால் சிட்டி லைஃப் அப்படி இல்லை வெளியவே எதனா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க இல்லன்னா ஆவுத்து அடிச்ட்டு அதாவது ஷூவ வந்து அ இட்ஸ் ஓகே அப்டின்ற மாரி அவுத்து வச்ட்டு வருவாங்க அதுக்கு இதுக்கு நறைய மாறுபடுக கல்ச்சர்ஸ்ர்ம் நிறைய மாறுபடும் அவர்கள் வந்து அதுவும் புதுசாக இருக்கும் அவர்கள் வந்து அது வந்து அடாக் பண்ணி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக் காங்க அந்த அடாக் பண்ணி இருந்தவங்கள் தா வந்து அத வந்து சாதித்து அவங்கள்து என்ன முடியுமோ எதிர் காக அந்த தேவைக்காக வந்ருக்காக அந்த தேவைகள முடித்து கொண்டு திருப்பி அவர்களுக்கு பெரும்பாலும் அந்த வில்லேஜ்ல இருந்து வரவங்களுக்கு வந்து எவ்வள முடியுதோ அவ்ளோ நம்மளால முடிந்த அளவுக்கு நம் தேவை பூர்த்தி செய்துவிட்டு திருப்பி அங்கதான் போவோம் என்று நினைப்பார்கள் ஆனா சிட்டியில இருக்கிறவங்க நறைய பேர் என்ன நினை பாங்க சிட்டில இருக்கிறவங்க தா நறைய பேர் அங்க போ நெனைப்பாங்க வில்லஜ் சைடும் அந்த மாரிதா இருப்பாங்க சிட்டிக்கு வரணும் என்று நினை ப்பார்கள் வந்து முடிந்ததுக்கப்றம் இல்லை நம் வேலை முடிந்ததுக்கப்றம் திருப்பி அங்கே போய் விடுமா என்று ஒரு தாட் வரும் என்று நான் சொல்லுகிறேன் தோழர்
கண்டிப்பா தோழர் நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு ச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங் நன்றிங் தோழர் ம்